வணக்கம் தோழி
நல்லாருக்கீங்களா தோழி
நல்லாருக்கேன் தோழி நீங்க நலமாருக்கீங்களா
நானும் நலமா இருக்கேன் தோழி சாப்பிட்டீங்களா
இல்ல தோழி இனிமேதா நீங்க சமையல் வேலைல்லாம் முடிஞ்சுதா
ஆ சமைச்சுட்டே தோழி மதியமே சமைச்சது இருக்கு சாப்பாடு ச அப்புறம் அதோட விட்டுட்டேன் தோழி
ம் ஆமா நானு அததா அப்படிதா யோச்சிருக்கே மதிய வச்ச குழம்பு சாப்பாடு எல்லா இருக்கு செர் அத வச்சு சாப்ட்டு நைட்டு வேலைய முடிக்கனு இந்த பசங்க இன்னு முடி எழுதி ட்ருக்காங்க சோ அத முடிச்சதுக்கு அப்புற சாப்ட்டு அப்படியே படுக்க வேண்டியதா
சரிங்க தோலே
நல்லது தோழி நல்லது தோழி நம்ம என்ன தலைப்ப பத்தி பேசலா
தோழி நீங்க காஞ்சிபுரம் பட்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க
காஞ்சிபுரம் பட்டு
ஆமா பட்டு
ஆ அது வந்து என்ன சொல்றது பட்டுனாலே அது காஞ்சிபுரம் பட்டுதான் அந்த அளவுக்கு வந்து அது பேர் போனது அது அவுங்க ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப நுணுக்கமா செய்றாங்க என்ன அந்த பட்டுக்கே உரிய தனித்துவம் எவ்வள அதுக்கப்புற எவ்வளோ பட்டு வந்துருச்சு
அ ஆ தோழி
முகூர்த்தப்பட்டு நறைய வந்துருச்சு
ம்
சர்வலோக்ச்சன இந்த இந்த பட்டு சாமுத்திரிக்கா பட்டு அது இதுன்னு நிறையா வந்துச்சு இருந்தாலு அந்த கல்யாணம்னாலே காஞ்சிபுரம் பட்டு தா எல்லாரு கேக்குறாங்க அந்த அளவுக்கு வந்து அது தனித்துவமா நிக்குது
கண்டிப்பா தோழி ஏன்னா காஞ்சிபுரம் பட்டு வந்து ப பட்டு பூச்சினால உருவாக்கப்படுது அப்டின்னு
செரி செரியா
ட்டு கிளாத்து பட்டுசாரிதா சாஃப்ட்டு க்ளாத்து எப்டின்னா சாஃப்டா இருக்கு கட்டுறதே தெரியாது ஆனா பட் டு சரி மாரி இருக்கும் அது கலர்ஸு அவ்ளோ டிஃப்ரண்டா இருக்கு சூப்பரா இருக் அதோட கலர்ஸு
இப்ப அது நறைய இந்த கலர்ஸ்லா வரு ரொம்ப டல் கலர்ஸ் மாரி நமக்கு பாக்க தெரியு பட் ஆனா கட்னா வந்து ரொம்ப அழகா இருக்கும் நம்ம வந்து அத பா க்கும் போது வந்து ரொம்ப லேசா இருக்கு இது நம்ம கட்னா எப்டி நல்ல இருக்குமா அப்டின்ற மாரி நம்ம நறய யோசிப்போ பட் அனா அத வேற யாராவது கட்டிருக்கும் போது அது அவ்ளோ அழகா எடுத்து குடுக்கு
கண்டிப்பா அதே மாரி கிரீனாவு இருக்காது ஒரு அது ஒரு கெ அது ஒரு பச்சையா இருக்காது
ம் ம் ம்
கிராண்டா இருக்கு அதெல்லா பாக்கறதுக்கு கலர் டிஃப்ரெண்டா இருக்கு பாக்க
கண்டிப்பா தோழி கண்டிப்பா அந்த பட்டு சேலையில வந்து அவ்ளோ ரகத்த வந்து அவுங்களாலதா குடுக்க முடியு
கண்டிப்பா தோழி அதுவு இல்லாம அவுங்களாலே உருவாக்கப்பட்ட அந்த சாரீ விக்கில அது அதான ஃபீ அதுக்கான ஃபீல் வந்து கண்டிப்பா நல்ல ஃபீலா தா இருக்கு ஏனா அங்க வந்து
பேர் எல்லா உங்களோட நேம் வெச்சு நேம் வெச்சு அப்புறோ அந்த டிசைன்ல்லா போட்டு கல்யாணம் பண்ற அந்தப் இதெல்லா போட் போட்டோல்லா போட்டு இந்த மாரி நறைய இப்ப வந்துருச்சுல தோழி முன்னாடியெல்லா அப்டி கிடையாது இப்ப எல்லாமே நம்மக்கேத்த மாரி நம்ம வடிவமைச்சுக்லால்ல
கண்டிப்பா தோழி நமக்கானத நம்மளே பண்ணிக்கலா அப்டின்
ஆமா பேரா இருக்கட்டு பேரா இருக்கட்டு இனிஷியலா இருக்கட்டு இல்ல அவுங்களோட அந்த போஃபோ இதா இருக்கட்டு புகைப்படமா இருக்கட்டு அந்த மாரி வந்து எல்லாமே வந்து இப்ப வந்துருதுல்ல
ஆமா தோழி ஒரு கேக்லயே பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் முட்ட வச்சு கேக்கு ரெடி பண்றாங்க அப்டின்னு எல்லா ஃபேமிலியும் வந்து
க்கட்டு நமக்கு பிடிச்ச புகைப்படமா இருக்கட்டு இல்ல என்ன என்னனாலுமே இப்ப நம்மளால நமக்கு ஏத்த மாரி நம்மள இப்ப வடிவமச்சு க்க முடியுதல இப்ப பட்டு சாரின் இல்லாம கேக்குனு எல்லாத்தலயுமே அந்த மாரி வந்துருச்சு பாத்தீங்ளா முன்னாடியெல்லா வந்து இந்த கிஃப் ட்டெல்லா வந்து அதுல அது அதுல என்ன இருக்கோ அதுல நம்ம சூஸ் பண்ணி வாங்குவோ பட் ஆனா இப்போ அப்டி கெடயாது நமக்கு எப் ப்டி தேவையோ அப்டி வாய்ங்க்கலா
கண்டிப்பா தோழி ஒரு டிஃபன் பாக்ஸ்கல இப்ப ஒரு டிஃபன் பாக்ஸ் யா அதுல கூட நம்ளோட போட்டோஸ் வருது நம்ளோட நேம் வருது இல்லீயே வரும் ஆனா போட்டோஸ் வராது ஆனா இப்ப நம்ம இருக்கிற அப்டியே வரஞ்சு குடுக்குறாங்க அப்டின்னு இல்ல வந்து போயிட்ருக்கு
முன்னாடியெல்லா வந்து நமக்கு டிஃபன் பாக்ஸ் வாங்கனா நம்ப பேர் எழுதி குடுப் ப்பாங்க அதுதா அப்ப அப்ப உள்ள இது இப்போ வந்து அப்டி கெடயாதுல்ல போட்டோ வச்சுக்லா இனிஷியல் வச்சுக்லா இது வச்சுக்லா என்ன வேணா நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே போட்டு க்லா அந்த மாரி எல்லாமே மாறிடுச்சு
ஆமா தோழி ஏன்னா அவங்களுக்கான தனித்துவ உருவம் வந்து அவங்ளே வச்சுக்கிறாங்க
ம் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாத்துலயுமே இப்ப அத வந்து கொண்டு வந்ட்டாங்கல்ல தோழி இப்ப இதுதான்றது இல்லாம எல்லாமே நமக் ஏத்த மாரி அது இது பண்ணிக்கிறாங்கல்ல இப்ப போட்டோவா இருக்கட்டும் நீங்க சொல்ற மாரி அந்த போட்டோ வா இருக்கட்டு கப்பா இருக்கட்டு கீச்செயினா இருக்கட்டு அந்த மாரி இப்ப எல்லா த்துலயுமே வந்துருச்சு
எந்த கப்புல்லா நீங்க கேள்விப்பட்ருக்கீங்ளா தோழி கப்புல வந்து நம்ம டீ ஊத்தைல வந்து இல்ல தண்ணி வாட்டர் ஊத்தைலே நம்ம போட்டோஸ் வரு
பாத்துருக்க பாத்துருக்க அது சூடான பொருள் எதாவ்து ஊத் தும் போது வந்து நம்ளோட புகைப்படோ வரு
ஆமாங் தோழி அப்டினு இல்ல அதெல்லா எப்டி செய்றாங்கன் தெரியில ஆனா வந்து எப்டி சொல்றது முன்ன இருந்த ஜென்ரேஷனுக்கு எதுவுமே தெரியாத நாட்டு மக்கள்க்கு இப்ப எல்லாமே தெரிய ஆரம்பிச்சுடுச்சில்ல
ம் இதுனா இப்டிதா இருக்கு தோழி லைட்டிங்கா இருக்கட்டு முன்னாடியெல்லா லைட்டு சும்மா அந்த பல் பல்ப் ப்ப மட்டு லைட் எரியு அப்பிடிதா மத்தபடி இப்ப வந்து லைட் வச்சுக்கலா பாட்டு வச்சுக்கலா நம்மளோட அந்த நம்மளோட அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கலா இப்போ அந்த கொழந்த கொழந்த கொ கொழந்த பொந்ததே கொழந்தயோட அந்த நேமா இருக்கட்டு போட்டோவா இருக்கட்டு டேட்டா இருக்கட்டு அந்த மாரி எல்லாத்தையுமே வச்சு நெறைய இப்ப வடிவமைக்கிறாங்க பாத்தீங்ளா
ஆமா தோழி அதே மாரி போட்டோல பாத்தீங்ன்னா இப்ப மேரேஜ்ஜு இப்ப வந்து நம்ம மேரேஜ் பண்றோம் அதுக்கான நினைவுகள் பாத்தீங்ன்னா அந்த மால அந்த
ஆமா ஆ எல்லாமே வச்சிக்கிலா தாலி ஆ எல்லாத்திமே வச்சுக்கிறாங்க
அந்த மாரிலா வச்சி போட்டோ எடுத்துகிறாங்க போட்டோ
அது என்ன சைஸ்னாலு வச்சுக்லா பாருங்க சின்ன சைஸ்லந்து பெரிய நம்ம உயர் முட்ட சைஸ் வரைக்குமே அவ்ளோ தூரம் வச்சிகிறாங்க ஆ கண்டிப்பா
தூக்கி போட்ருவாங்க இப்பல்லா வந்து அத வந்து ஒரு டிஃப்ரெண்டா எடுத்துட்டு வந்து சூப்
கண்டிப்பா அவங்க மொதல் அவங்க மொத மொதல்ல குடுத்த அந்த இதா இருக்கட்டும் கிஃப்ட்டா இருக்கட்டும் சாக்லேட்டா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் எல்லாதையுமே வச்சிருக்காங்க அப்போ அதே ஒரு வந்து ஒரு பொருளா வடிவமைச்சிறாங்க
ஆமா தோழி அந்த மாரி நல்ல நல்ல விஷயல்லா இப்ப போய்கிட்டு இருக்கு என்ன ஒரு பெண் குழந்தைங்களுக்கு தா பயமா இருக்கு தவிர மித்தபடி ஜென்ரேஷ்
ஆமா மத் த எல்லாமே ஆமா கண்டிப்பா மத்த எல்லாமே மாறிருச்சி இது மட்டு தா அப்ப இருந்து இப்ப வரைக்கு பயந்து கிட்டே இருக்கிற மாரிதா இருக்கு அதுவு சீக்கிரோ மாறுன் நம்புவோ அவ்ளோதா
தோழி அதே மாரி பிள்ளைங்களுக்கு வந்து பேட் டச் குட் டச் லா நம்ம சொல்லி குடுக்கனு பேபிஸ்லா முக்யமா வந்து ஸ்டாடிங்லந்து ஒரு த்ரீ ஏஜ் வருது வச்சுக்கோங்கள அப்பய்ல இருந்து நம்ம ஸ்டாட் பண்ணிக்கிட்டோனா இது குட்டச் எது பட் டச் இந்த மாரி பண்ணகூடாது அந்த மாரி பண்ணகூடாது ஆமா அந்த மாரி சொல்லி்குடுத்துக்கிட்டே இருக்கணு ஃபோன் மொபைல வந்து நம்ம குடுக்க கூடாது அதுக்கு அலோ பண்ண கூடாது
ஆமா தோழி அததா அததா மாத்த வைக்கவே முடியல தோழி அதை அப்டியாது ஏதாது ஒரு நேரோ ரெண்டு நேரோ எப்டியாது வாங்கிறா எப்டியாது பாத்துறாங்க அது வ சுத்தமா தவிர்க்கவே முடியல கொறச்சிக்க மட் டுந் தா முடியுது கண்டிப்பா தோழி கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு நம்ம எவ்ளோ தூரோ இதா சொல்லி குடுக்குறோமோ அவ்ளோ துரோ அவங்க அவங்களுக்கு நீ வளர்ற காலத்துக்கு ரொம்ப நல்லது
ஆமா தோழி உங்களுக்கு எத்தன இப்ப ஒரு சின்ன அனிமல்ஸ் வா வளக்கணுன் நெனைபீங்கள செல்ல பிராணிகள் வளர்க்கணு நெனப்பீக்கல்ல அப்டின்னா எந்த பிராணி வளப்பீங்க
அது வந்து எனக்கு பாக்க பிடிக்கு பட் ஆனா வளக்கணுன்றது நாய்குட்டி பூனகுட்டி இதெல்லா வந்து பாத்தா பிடிக்கு
சரிங்க தோழி
எங்கியாது இருந்தாவோ இல்ல யாராது வச்சிருந்தாவோ எனக்கு ரொம்ப பிடிக்கு பட் ஆனா அது வந்து நம்ம மேல இது பண்றது அதெல்லா வந்து எனக்கு பிடிக்காது ஆனா பசங்க சொல்லிகிட்டு தா இருக்காங்க
ம் ம்
நாய் வளக்கலா பூன வளக்கலா மீன் வளக்கலா அப்டின்னு சொல்லிகிட்டே தா இருக்காங்க பட் ஆனா இப்ப என்னன்னா வந்து அத வந்து நல்லா பராமரிக்கணு அத நம்ம கூட்டிட்டு வந்துட்டு அத இது பண்ணகூடாது அந்த மாரிலா இருக்கு நம்ம பசங்க சி வெளையாட்டு பசங்களா சோ தெரியாம அத மேல போட்டு பாடா படுத்துறாங்க அத நம்ம பாக்கும் போதே வந்து இல்ல வேணா ஓரளவுக்கு பிள்ளைங்களுக்கு வயசு திருவ நல்லா வெவரே தெரிஞ்சிருச்ன்னா அதுக்கப்புறோ அத தொடாதுங்க அதனால வந்து அதைபத்தி எதுவு இது பண்றதுல்ல நீங்க எது வளக்றீங்களா தோழி
நாங்க பூன வளக்குறோ தோழி ஆனா எனக்கு சுத்தமா ஸ்டாட்டிங் புடிக்கு இப் இப்ப பிடிக்கல தோழி இ இப்ப ரொம்ப வீட்ல
நறைய இன்பெக்ஷன் ஆகுன்ற மாரி சொல்றாங்க தோழி நா இப் பூன அதோட ரோமம் இதெல்லா வந்து கொழந்தைங்க இருக்க விட் ல வந்து அது ரொம்ப இன்பெக்ஷன் ஆவு அப்டின்ற மாரி சொறாங்க இப்ப நம்ம வெளிலதா வச்சிருகணுன் நெனப்போ பட் ஆனா அது வெளில இருக்காது பால் குடிக்கும் போது அது எதுக்காது உள்ள வரதா செய்யு அது நம்ம தவிர்க்க முடியாதுல்ல அதுவு ஒரு ப்ராணி தான அது ஒரு உயிர் தான அத நம்ம ரொம்ப இது பண்ண அடக்க முடியாது ரொம்ப ரிஸ்ட்ரிக் பண்ண முடியாதுல்ல சோ அதனால அதெல்லாமே கொஞ்சோ பாத்து பாதுகாப்பா இது பண்ணணு அதெல்லா கரெக்டா அத பராமரிக்கிறதா ரொம்ப கஷ்டொ
சரிங்க தோழி
கண்டிப்பா தோழி அதனால வந்து பன் பண்றோ அப்டின்னா வந்து அதுக்கேத்த மாரி இப்ப நல்லா பராமரிச்சு நல்லான் வன்பா பாத் பத்துக்கிட்டோனா பிரச்ன இல்ல
கண்டிப்பா தோழி அதே மாரி ட்டு கொடுங்க அதுக்கான உரம் நம்ம வீட்லே எப்டி தயாரிக்றது அத பத்தி உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சா கொஞ்ச சொல்லி குடுங்க
எத பத்தின ஒரு காய்கறிதா காய்கறி தோட்டத்துக்
இந்த மாரி வளர்க்கறோனு வச்சுக்கோங்களே அதுக்
எனக்கு இது கெடையாது ஆனா சொல்றத கேள்விப்பட்ருக்கே இந்த மாரி வந்து காய்கறி கழிவுகளா இருக்கட்டு அந்த தண்ணி இதெல்லா வந்து வேஸ்ட் பண்ணாம கீழ ஊத்தாம அந்த இதில முட்ட ஓடு இதெல்லா வந்து அதில போட்டோம்னா அது நல்ல இதா இருக்கு ஒரமா இருக்கு அப்டின்ற மாரி கேள்விப்பட்ருக்கே பட் ஆனா இன்னு இப்ப இருக்க வீட்ல என்னால வைக்ககூடிய வசதி இல்ல அதனால நா அத பத்தி எதுவு எது
இப்ப வந்து அப்டி பண்ணையில வந்து அது நல்லா வளருள்ள
ஆமா அதுதா சொன்னாங்க ரொம்ப இயற்கையாவு இருக்கு நம்மளா ஒரு உரத் த்தையோ இல்ல ஒரு மருந்தையோ வாங்கி பண்ணாம நம்ம வீட்ல இருக்குற அந்த க கழிவுகள வச்சே நம்ம வந்து அத எப்டி ஒரமா மாத்துறதுன்ற மாரி இப்ப நெறையா வந்துருச்சுல்லயா
கண்டிப்பா தோழி அதே மாரி நம்ம வந்து உரத்திலே வந்து டீ தூள் வந்து ரொம்ப பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஏனா அந்த டீ தூள்ல இருக்குற அந்த ஜூஸ் தன்ம வந்து அந்த செடில போய் வ பட்டுச்சுன்னா அவ்ளோ ஒரு மெண்மையா அந்த இலையால் வளர ஆரமிக்குமா அந்த பூக்கள் வந்து சீக்கிர வைக்க ஆரமிச்சுக்குமா
ஓ நல்லது நல்லது ஆ ஆ அந்த மாரி பண்ணலா
ஆமா அந்த டீ தூள்
ம்
சொல்றாங்க ஆனா அது
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி இப்ப நம்ம அத செய்ய போறோனா அத முழுமையா அத தெரிஞ்சுகிட்டு அத பத் த்ன ஒரு புரிதலோடு தா நம ஆரமிக்கணுன்றது என்னோட கருத்து நம்ம பண்றோ அப்டின்னா ஏனோ தானோனு அத பண்ணாம வந்து இப்ப ஒரு வைக்க ஒரு செடி வைக்க போறோ ஒரு காய் வைக்க போறோ அப்டினா வந்து அத பத்தின முழு புரிதல் வேணு அதுக்கு என்னென்ன பண்ணணு அது எத்தன நாள் இது பண்ணு அத எப்டி இது பண்ணணு எல்லாமே அத மொறையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்றோ அத செய்யறது வந்து நல்லது
கண்டிப்பா தோழி அதே மாரி இப்ப உங்களுக்கு இந்த வீடெல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறல்லா ரொம்ப புடிக்குமா தோழி
ஆ பண்ணுவே தோழி ஆமா எனக்கு ரொம்ப புடிக்கு கொச்ச கொச்சன்டு இருந்தா எனக்கு புடிக்காது அத பாக்கும்போது அது ஒரு மாரி நீட்டா இருக்கணு அந்த மாரி இருந்தாதா எனக்கு புடிக்கு அதனால நா அத பண்ணிக்கிட்டு இருப்பே
வீட்ல இருக்க பசங்க அத மாத்தி வச்ட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்ளோ கோவோ வரு
அப்படியெல்லா கெடையாது தோழி அது பசங்க இருக்க வீட்ல நம்ம அத சொல்லவே முடியாது நம்ம நமக்கு அதாது காலையில இருந்து சாய்ங்கால வரைக்கு வீடு நீட்டா இருக் கு அவ்வளவுதா தோழி மத்தபடி சாயங்காலோ பசங்க வந்துட்டாங்கன அது திரும்ப அப்டியே தலைகீழா மாறு றிடு அத நம்ம கோச்சிக்க முடியாதுல அத நம்ம கோச்சிக்க முடியாதுல தோழி அத நம் நம்ம வீடு இது என்னாமா என்னமா வீடு தானேமா இப்ப எடுத்து வச்சா போச்சு அப்டின்ற மாரி அவங்க அத கடந்து போயிருவாங்க நம்ப கஷ் ஷ்டப்பட்டு பண்ணும் போது அது நம்ம கஷ்டமா இருக்கு மத்தபடி அது பசங்க கொஞ் வெவரந் தெரிஞ்சு அவங்களா அத இது பண்ண பராமரிக்கிற வரைக்கு நமக்கு அது அப்டிதா இருக்கு தோழி
கண்டிப்பா தோழி
நல்லது தோழி நம்மளோட நேரம் முடிஞ்சிருச்சு தோழி நம்ம அடுத்த இணைப்புல நம்ம பேசலா
கண்டிப்பா தோழி நமக்கான நேரம் முடிந்து விட்டது தோழி நன்றி தோழி
நன்றி நன்றி